ஹலோ
ஆ வணக்கோ ப்ரோ எப்டி இருக்கீங்க
வணக்கோ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க அலோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்ச்சே கேக்குதா அலோ அப்டியே பேசுங் ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது ஒண்ணு பிரச்சனல்ல
ஓகே ஓகே ம் எப்டி இர்க்கீங்க சாப்ட்டீங்களா
நல்லாருக்க நல்லாருக்க இப்ப இனிமேல்தா சாப்டனு நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல நா இப்பதா சாப்ட்ட ஒரு எட்டு மணிக்கு முன்னாடியே சாப்ட்ருவ நா வெயிட் லாஸ் கொறைக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு
ஓ பரவால்ல பரவால்ல நல்ல முடிவு ஏய் எட்டு மணிக்கு முன்னாடிங்கறது நீங்க ஆ ஆர்ர மணி நெனப்பு வச்சுக்கோங்களே இன்னு நல்லாயிருக்கு உங்க உடம்பு
ஆற்ரைக்கா ஆக்சொலி என்னன்னா நா ஆற்ரைகிதா சாப்பிடுவே நீங்க சொல்ற கரெக்ட் தா நாளைக்கி கொஞ்சோ நா ஜூஸ் கொஞ்ச நாளா டூஸ்டே டூஸ்டே வெரதெருப்பே நா ஆரைக்கி முன்னாடி சாப்பிடுதனால எனக்கு ஒன்னு மறுநாள் ஃபுல் டே வந்து என்னால வெரத இருக்க பாப்போ என்னால முடியாது இது கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகத் தல சுத்து வந்த மாரி வரு அதனால டூஸ்டே மட்டு கொஞ்சோ லேட்டா எட்டு மணிக்கு எடுப்பே
ஓகே ஓகே ஓகே டியூஸ்டே எப்டி புல் டே இருப்பீங்ளா எப்டி
ஆ ஃபுல் டே தா இருப்பே ஒருவேளை சாப்பாடு மட்டு தா சப்போஸ் எனக்கு எனக் வயிறு பசிக் க்கு மாரி இருந்தா மூண் நால்ட்ரைக்கி சாப்பிட்டுருவே காகத்துக்கு வச்சிட்டு அதுப்பறோ எதுவுமே சாப்ட மாட்டே
ஓ சரி சரி சரி ம் ம் பரவால்ல பரவால்ல ஓ ஈவினிங் மட்டுந்தா சாப்டுவிங்களா இல்ல காலைல மட்டு சாப்டுவிங்களா ஒரு வேலைனா எந்த டைம்ல
ஒரு வேளனா ஈவினிங் தா த்ரீ ஓ கிளாக் மேல
ஓஹோ ஓகே ஓகே ஓகே ம் ம்
அது சாமி காண்டி இருக்குவே அதனால
அப்டியா ஓகே ஓகே ஓகே பரவால நம்ம வாரத்துல ஒரு நாள் இந்த மாரி இருக் க்கிறதுனால ஒடம்புக்கு ரொம்ப நல்லது விரத இருந்த மாரியு ஆச்சு
அது உண்மதா சாமிகி ஆக்சுவலி எனக்கு நா மந்த்லி வந்து சஷ்டிக்குள்ள வெரதோ இருப்பே தேய்பிறை அப்றோ வளர்ப்பிறையு ஆ ஒரு எடைல கோயில்ல ஒரு திருவிழா நடந்ச்சு அந்த கோயில்ல சொன்னாங்க டூஸ்டே டூஸ்டே வெரத இருந் தா நீ நெனைக்கிறது நடக்கு அது நல்லது அப்டின் சொன்னாங்க கொழந்தைகளுக்கு ஓ வீட்டுக்காரங்களுக்கு நல்லதுன்னாங்க ச்சேரி அவங்களுக்காக தானே எல்லாமே பண்றது அதனால சேரி இருந்துரலா அப்டின்னு முடிவு பண்ணியாச்சு
ஓகே ஓகே நா ஒரு இதுல ஏதோ வீடியோல புக் கிலினோ பாத்தே கேன்சர் பேசன்டு அதாவது பாத்தீங்னா ஆ வாரத்துல ஒரு நாளோ இல்ல வாரத்துல வந்து மாஸ்த்துல ஒரு நால் நாளோ விரத இருந்தோம்னா சாப்படாம எது இருந்தோம்னா கேன்சர் வர கேன்சரு போ வேண்டிய அந்த இது வந்து தடுக்குதாமா கேன்சர் நோயு நல்லாருக்குது நல்லா ஆகுதுன்றாங்க அது வந்து ஒடம்புக்கு அவ்ளோ சீக்கர வர்ரதில்ல கேன்சர் அப்டின் சொல்லி ஒங்க இதுல படிச்சே நானு
கண்டிப்பா நீங்க சொல்றது ஏன்னா அடிக்கடி சாப்டுட்டே இருக்காங்கல்லா
ம் ம்
சாப்ட்டுட்டு இப்ப நம்ம படுத்துருக்கோ சரியா படுத்தோனா அது அந்த கிருமிகள் வந்து நுண்ணுயிர்க வந்து அது நமக்கு வந்து கொழுப்பு அந்த மாரி உருவாக்கி கேன்சர் குள்ள நீங்க சொன்னது நானு படிச்சிருக்கே கேன்சர் குள்ள வந்து நுண்ணுயிர்கள் வந்து அதிகமா வளக்கு செல்லுகள வளக்கு சொல்லிருக்காங்க அதனால வந்து மாசத்துல ஒரு டைமு அந்த மாரி இருக்கப்ப போ வந்து நம்ம ஒடம்புல அந்த சாப்டாம இருக்க போ வந்து அந் த உயிர் அணுக்கள் வந்து நம்ம ஒடம்புலந்து எடுத்துட் எடுத்து சாப்பிட போ போ வந்து கேன்சர் வராம வந்து நம்மல வந்து பாதுகாத்துக்கலான் சொல்லியிருக்குறாங்க அது உண்மதா நீங்க பாருங்க அந்த காலத்துலெல்லா நம்ம தாத்தா பாட்டிலா நீங்க பாருங்களே காலைல எந்துச்சொன்னே வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு நாளோ வெளக்கெண்ண குடிப்பாங்க பாத்துருக்கீங்ளா
அப்டியா இல்ல நா பாத்ததில்ல பட் கேள்வி பட்ருக்கே அ சொல்லுங்க சொல்லுங்க
வெளக்கெண்ண குடிப்பாங்க நைட்டு குடிச்ட்டு படுப்பாங்க இல்லென்னா கால்ல குடிப்பாங்க அப்ப வந்து அவுங்களுக்கு வந்து இந்த வயிறு வந்து கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடும் பட் நா அந்த மாரி ட்ரை பண்ண கெடையாது வெளக் அ அந்த வெளக்கெண்ணாலே அலர்ஜி ஆனா அப்பிடி இருந்திருக்காங்கன் சொல்றே
புரிது புரிது ம் ஹ்ம் அதா அதா அதா வெளக்கெண்ண குடிச்சா அந்த வயிறுக்கு ரொம்ப நல்லதுன்கு நானு கேள்விப்பட்ருக்கே
நீங்க பாருங்க அவுங்க தா வெளக்கெண்ணதா தலைல தேப்பாங்க பாருங்க நல்லப் பாருங்க அவுங்க மேல கூட வயசானவுங்க மேல கொ எங்க ஆச்சி இருக்காங்க அவுங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வர இருந்தாங்க அவுங்க வெளக்கெண்ணத நா சொல்லுவே ஆச்சி ஒம்மேல என்ன நாத்த நாறுது அப்புன்னா அவெங்க எங்க அம்மா சொல்லுவாங்க ஆச்சி வெளக்கெண்ண தேச்சுருக்காங்க அதனால இப்டித்தா இருக் அவுங்க முடிய பாத்தீங்கென்னா கருமையா இருக்கு தொண்ணூறு எம்பது வயஸ்னாலு எங்க பெரியம்மா எங்க அம்மாவோட அக்கா இருக்காங்கள அவுங்க எம்பதஞ்சு வயசு ச்சுருக்காங் அவுங்க முடி வந்து கரும்மையா இருக்கு ஒரு முடி கூட வெள்ள முடி இருக்காது எனக் முப்பத்தஞ்சு வயசுதா ஆகுது எனக்கு ரெ ட்டு முடி கூட முன்னாடி வந்துட்டு ஆனு அந்தெ அந்த அவுங்களுக்கு தா கேப்பே என்ன தேக்கீங்கன் கேட்டா அவுங்க சொல்லுவாங்க தேங்கெண்ணய்ல வந்து வெளக்கெண்ண போட்டு நா தேய்கிறே அது தேய்கிறன்னா எனக் வந்து ஒரு மாரி இருக்கு ஏன்னா அவுங்களோட முடி வந்து பறக்காது பாருங்க
அஹ ஆமா ஆமா ஆமா
அந்த காலத்துல உள்ள ஆட்கள பாருங்க முடி வந்து ஒரே மாதிரிருக் எப்புடி வழுச்சாங்களோ அப் டியே இருக்கு ஆனா நம்ம வந்து ஸ் சாம் போட்டு குளிச்சு இங்க ஃப்ரீஹேர் உட்டு இந்த காலத்துல உள்ள அழுக் நா நம்மன் நான் சொல்லல என் நா கூட ஓகே தலவழிப்பே எண்ணெ தேப்பே ஆனா எனக் கீழ ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல ரொம்ப
ம் ம் அதா அதா புரிது புரிது அதா ம் அதா இப்ப இருக்கவுங் ஃப்ரீ ஆர் விட்டுர்றாங்க அத வந்து கரெக்டா எது கே மெயின்டென் பண்றதுல்ல எ சாயந்தரமா சீவுறாங்க ஃபுல்லா சிக்கு போட்டுக்குது அந்த சிக்குலே என்ன ஆயிடுது முடி ரொம்ப டேமேஜ் ஆயிடுது ரொம்ப இதாயிடு சொல்ல போனா
பண்ற மாரி யாரு பண்றா ப்ரதர் இப்பல்லா அதெல்லா கெடையாது அவுங்களுக்கு நம்மள விட வெள்ளையா வந்துட்டு முடி
அதா அதா கொண்ட போட்டுக்குறாங்க ஃப்ரீ ஹேரு உட்டு வெளிய போறாங்க வந்தோன கொண்ட போட்டுக்குறாங்க அவ்ளோதா முடுஞ்சுது திரும்ப நாளைக்கு அவுத்து வரக்கு வரக்குன்னு தேய்பாங்க அது எல்லா முடி பிச்சுட்டு எல்லா வந்துரு எண்ணெ போட்டு ஆக்சுவலா எண்ணெ போட்டு சீவுனா ரொம்ப ஸ்மூத்தா வரு அந் சிக்கு கூட போயிடு
அது மாரி அவுங்க ஃபேஸ்க்கு எண்ணெ தேப்பாங்க இருக்க மு எண்ணெய அப்டி மூஞ்சிய தடவிட்டு குளிச்ட்டு வருவாக உண்மைக்குமே அவுங்களோ ஃபேஸ்ஸு ஏதாத் சுருக்க இருக்கான்னு பாருங்க எந்த சுருக்கவுமே இருக்காது அந்த சுரு சைனிங் தா உங்களுக் குடுத்துருக்கத நா பாத்துருக்கே ஆனா இப்ப உள்ளவங்க ஃபேஸ்ஸ பாருங்க நீங்க
ம் ஆக்சுலா அப்போ இருந்த எண்ணெ பாத்தீங்ன்னா ரொம்ப தூய்மையான எண்ணெ அதாத் செக்குல ஆட் எண்ணெ அப்டியே வாங்வா இப்பல்லா ரொம்ப கலப்பட இப்ப இருக்க எண்ணெயெல்லா மூஞ்சத்தொட கடுப் மூஞ்சுலா கருப்பு தா ஆகுது சொல்ல போனா தேங்காஎண்ணெய்ய மூஞ்சில தடவுனா நல்லதுன்றாங்க அது ரெண்டு நாள் தொடர்ச்சியா க கழுவி தூங்கினா காலையில எஞ்சு பாத்தா முகம் ஃபுல்லா கருப்பா ஆகுது என்ன காரணம் கேட்டா கலப்படம் தா எல்லாத்லேயயுமே
அது நம்ம செக்ல எண்ண ஆட்டுனது வாங்கணு
அதா அதா அந்த மாரி ம் ம் ம்
ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நீ நீங்க சொல்றது கரெக்ட் தா உண்மை எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க மேக்கப் இல்லாம எல்லாத்தையு பாக்கணு என்ன சொல்லுவாங்கன்னா பொண்ண பாக்க போக போ எல்லாரு நீ காலையில ஏர்லி மார்னிங் தா போய் பாக்கனு எதுக்குன் நா கேட்டே அவர் சொன்னாரு அப்பதா உங்க ரியல் பேஸ்ஸே தெரியு ஆக்சுவலி நா மேக்கப் பண்ண மாட்டே அவுங்க எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க என்ன எங்க அன்னி பொண்ணுல்லா இருக்காங்களா அவங்களா பயங்கர மேகப் காலைல எழுந்திரச்சு வந்தாங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் கூட அப்டியே இருக்கு ஆக்சுவலி நார்த் சைடு பாத்தீங்களா நான் வந்து சவுத் வந்து நார்த்துக்கு மேரேஜ் ஆயி போயிருக்கே பட் அவங்க வந்து பாணுபட்டர் அங்க இருந்தனால நா அங்க போனதுனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நா சிரிப்பே இவகள பார்த்த என்ன எப்படி வர ஃபேஸ் ஒரு லிப்ஸ்டி் கூட அழிக்காம தூங்குறாங்களே அப்டின்னு அப்டியே எந்திரிச்சி வருவாங்க அந்த மூஞ்சுலா வீங்கி அந்த மேக்கப் எல்லா கலைஞ்சி ஒரு மாரி பாக்கவே ஒரு ஒரு மாரி இருக்கு
கொடூரமா வருவாங்க அ அ அதா சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல பொண்ணு பாக்க வரும்போது என்ன பண்றீங்க நீங்க ஒரு அலுக்கு நைட்டி போட்டுக்கிட்டு கைல ஒரு விளக்கமாரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட்டுவாங்க சொல்லுவாங்க அந்தமாரி தா சொல்லிட்டு
அதா எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அவங்கள வந்து அப்டி வர சொல்லணு வந்தாங்கன்னா அவங்களோட நேச்சுரல் அழகு தெருஞ்சுறு அப்டிபாங்க யாரையு கல்யாண பண்ணமாட் அதுக்கு நா சொல்லுவே எல்லா மருக்கமார வர சொல்லுங்க அப்படி அப்படின்னு
ஆமா அப்படித்தா எல்லாரு ம்
அந்த காலத்துல வந்து கெமிக்கல் இல்லாத மண் மஞ்சள்தா பூசுவாங்க பாருங்க இந்த முண்டா மஞ்சள் ஒன்னு இருக்கு சோப்பு போடுவாங்க டைரெக்டா மஞ்சள் பூசுவாங்க ஆனா ஸ்டில் எனக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் சொன்னது நீ என்ன ஃபாலோ பண்ணியோ அதே ஒ கொழந்தைக்கு சொல்லிக் குடு ஏன்னா எனக்கு மத்த மஞ்சள் போடப்போ எனக்குள்ள அலர்ஜி வரு எங்க அம்மா வந்து அந்த எனக்கு அந்த முண்டா மஞ்சள் தா வாங்கி குடுத்தாங்க லைட்ட தா ரோசு லைட்ட ரோசி போடுதுனால அதே மாதிரி எ பொண்ணுக்கு பழகன ஒன்னே எ பொண்ணு மம்மி இந்த மஞ்சள் நல்லா இருக்கு மம்மி அப்டின்னு சொல்லுவா இப்ப அவங்களுக்குமே அதைதா பழக்கி குடுக்குறே ஏன்னா அந்த மஞ்சள் போடப்போ வந்து நம்ம முஞ்சில வந்து என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க வேற கெமிக்கல் எதும் ஆட் ஆகாது அது வந்து நல்லா ஏஜி காமிக்காது அதனால அந்த ஹேபிட் இருந்த அந்த நறைய பேர் இந்த கிரீம் பாத்தீங்கன்னா இப்பல்லா சோப்பே யூஸ் பண்றது கிடையாது பாத்தீன்னா எல்லாமே லிக்விட் ஐட்டம் பாடி வாஷ்
ம்
பாடி ஹேரு எல்லாமே பாட்டில் பாட்டல்ல தான் வைக்கிற வச்சிருக்காங்க தவிர முந்திலா நம்ம சோப்பு யூஸ் பண்ணுவோ அதுமே ரொம்ப கெமிக்கல் உள்ளது யூஸ் பண்ண மாட்டோ மேக்சிமம் அப்ப உள்ளவங்க எல்லாருமே சிந்தால் யூஸ் பண்ணுவாங்க இல்லன்னா மெடிமிக்ஸ் மோஸ்ட்டு ஹமாம் யூஸ் இப்ப நானு இப்ப ஹமாம் பாக்கவே முடிய மாட்டக்கு எனக்கு நா அ பிரவு
ம்
ஹமாம் மைசூர் சாண்டல் இந்த மாரிதா யூஸ் பண்ணுவாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் என்ன படந்தாங்கனா அவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அவுங்க கலரு குடுக்கணுமா பிம்பிள்ஸ் போணுமா அதுக்கு தகுந்தால ப்ரொடை ப்ராடெக்ட் வந்து யூஸ் பண்ணிட்ருக்காங்க
இருக்காங்க ஆமா அது உண்மதா முன்ன எல்லா பாத்தீனா இது சோப்பே இல்ல சொல்ல போனா அந்த சும்மா அப்டியே கா இது வச்சு வ பமுனு இப்பலா அப்பலா பாத்தீனா பிரஸ்ஸே இருக்காது இதுல வெளக்குவாங்க வேப்பங் குச்சில வெளக்குவாங்க இல்லைனா சுன் இது இருக்குல்ல செங்கல் இருக்குல்ல அந்த செம்மண்ல வெளக்குவாங்க அந்த மாரி இருந்துச்சி முன்னாடி சும்மா அப்டியே கைய அப்டியே இது பண்ட்டு வந்து குளிப்பாங்க எல்லா வேப்பந் தண்ணி போட்டு குடிப்பாங்க சோ அந்த மாரி லா பண்ணுவாய்ங்க இப்பலா பாத்தினா சோப்பு நீங்க சொன்ன மாரி கலர்கள்ள டிசைன் டிசைனா சொல்ல போனா பத்து சோப்லயே பாத்தினா பதனஞ்சு விதமான சோப் இருக்கு அப்பலா பாத்தீனா நீங்க சொன்ன மாரி இந்த ஹமாம் சோப்பு தா அதிகமா ஃபேமஸ் ஆன ஹமாம் சோப்பு லக்ஸ் ஒன்னு இருக்கு ரெண்டு ரொம்ப ஃபேமசா இருந்துச்சு அப்ப இல்ல அ அ அதா அந்த மாரி மாறிர்ச்சி இப்ப சொல்ல போனா எல்லா வேற வேற இது வந்த ஒனே எல்லா மாறிட்டாங்க
கண்டிப்பா ம் மாறிட்டாங்க இப்ப பாத்தீனா அப்பல்லா ஹமாம் வந்து ரொம்ப ரேட் இருக்காது மேக்சிமம் இருவத்தஞ்சு ருவா முப்பது ருவா அந்த மாரிதா இருக்கு நானு நெற் து அ ஷாப்பிங் மால் போனே அங்க எல்லா சோப்பு இருக் கு ஹமாம் காங்கல அப்ற லைபாய் இருக்குல லைபாய் ஷோப்பு காங்கல ஆ மைசூர் சேண்டல் லே ரேரா இருக்கு ஒண்ணு ரெண்டு அந்த காலத்து ஆளு யூஸ் பண்ற வரைக்கு இந்த இந்த ரெண்டுமே காணல நானு வல வீசி தேடுறே எங்கடா போய்ட்டு எங்கடா போய்ட்டுன்னு அது கண்டே பிடிக்க முல்ல இப்ப இருக்கறது பப் பாயா சோப்பு அ ரோஸ் குள்ள சாண்டல் குள்ள சோப்பு ஆலோ வேரா சோப்பு அந்த மாரி தா இருக்கு ஏனா எனக்கு அத பாக்கு போ அது வந்து நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களே அந்த சோப்ப வாங்கி ட்ரை பண்ணி பாருங்களே இதே ஹமாம் சோப்போ லைபா சோப்போ உங்களுக்கு வந்து ஃபிப்டீன் டுவெண்டி டேஸ் ஒரு ஆள் யூஸ் பண்ணா ஒன் மந்த்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனா இப் இப்ப உள்ள சோப்ப யூஸ் பண்ணி பாருங்க பதினஞ்சு நாள் கூட இருக்காது ஒரு வாரத்துலயே காலியாயிரு இப்ப மாசத்துக்கு அஞ்சு சோப் இருக் கு அதனால நம்மளுக்கு வந்து அதிக செலவு ஏற்படுது நம்மளோடய எஸ்பென்சீவ் பட்ஜெட் வந்து
பட்ஜெட் ரொம்பைங்
இந்த மாரி நம்ம வந்து ஆடம்பரமான வாழ்க்க வாழ்றதுக்கு
வாழ்றோ வாழ்றோ ம் ம் ஆமா ஆமா சேரிங்க சிஸ்டர் செரி நம்ம தொடர்ந்து பேசுவோ ஓகேங்ளா
தோழர் நம்மளுக்கு டைம் முடிந்து விட்டது
டைம் முடிஞ்சிச்சு அதா தொடர்ந்து பேசுவோ நம்ப ஓகேங்ளா நன்றி நன்றி ம் ம்